ஹலோ வணக்கோ தோழி எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே தோழி சாப் டிங்களா
ஆ சாப்பிட்டாச்சு தோழி நீங்க என்ன
அ ஆ உம் காலை இல்ல பழுது சாப்ட்டே மதியத்துக்கு இனிமே சாப்பணு
சேரிங்க சேரிங்க ஆ சேரி நாங்க வந்து இன்னைக்கு பூரி அப்றோ எக்கறி
உங்க சைடு கொஞ்சோ சத்தமா இரு க்கு தோழி
வருதா இப்போ
உம் வருது
இல்ல
கொஞ்சோ சத்தோ இல்லாம பாத்துக் ஆ
இப்போ கேக்குதா பாருங்க இப்போ கேக்குதா அந்த சத்தோ
உம் லைட்டா ஆ இப்ப ஓகே லைட்டா கேக்குது சேரி ஓகே தோழி அப்றோ இன்னைக்கு பொதுவா ஏதாச்சு டாப்பிக் பேசலாமா
ஆ இன்னிக் நீங்க எதாது நீங்க ரீசன்டா ஏதாச்சு ஒரு மூவி பாத்தீங்களா
தோழி
உம்
கருப்பன் கருப்பன் பாத்தே
ஆ நல்லா இருந் அந்த மூவி
துச்சு தோழி
ஆஹ் சேரி சேரி இந்த ஆக்ட் எல்லா எப்புடி இருந்தது சூர்யா ஆக்ட்லா
தோழி
நான் இப்ப போகல கருப்பு மூவி இருந்துச்சு என்ட்ட அ கருப்பு பட் ஒழுங்கா கேக் ல நான் கட் பண்ணிட்டேன் மேபி வ விருக்கா ஏதாவது போய் பாக்கலா அப்படின்னு இன்னு போல போலான்னு சொல்லிட்டு இருக்கேன்
ம் ம் சரிங்க தோழி இப்ப வந்து சமையல் பத்தி பேசலாமா
ம்
உங்களுக்கு புடிச்ச டிஷ் எது தோழி
எனக்கு புடிச்சது வந்து எனக்கு எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி புடிக்கும்
ம் எனக்கு எல்லாமே பிடிக்கும் தோழி நான் வெஜ் நான்வெஜ எல்லாம விரும்பி அவ்வ சரிங்க தோழி நம்ம வந்து பெண்கள் வந்து அதிக அதிகம்மா ஒர்க் ப்ரஷர் ஆகுறாங்கள அத எதனால குறைக்க இரு முடியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா
அது எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதே ஏன்னா நாம் நானும் ஏதாவது வேலை செய்யலன் அப்படின்னு நினைச்சா நமக்கே எதுவுமே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே நான் போன்ல செய்றது அது உங்க சொல்லுங்க நான் வேன்னா கேக்குறேன் எனக்கு
இப்போ ஒர்க் ப்ரஷர்ன இப்போ நம்ம வீட்டில் சொல்றேன் இப்போ எவ்ளோ வேலையால டென்ஷன் ஆகறாங்க அதிகமா கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க இப்ப நம்மளே சொல்றேன் நம்மளே நம்ம காலையில இப்போ எழுந்து ஆ சமைச்சு அவங்க வெள்ளானனுப் ள்ள கொல்ல எவ்லோ டென்ஷன் ஆகுது அந்த டென்ஷன் குறைக்க என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஐடியான்னு சொல்லி
அது அது அந்த ஒர்க் கேக் கிங்கல சேரி சேரி எனக்கு வந்து அந்த மாரி சுன்னா நா மேபி எ பொண்ணு இருந் இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சோ நேரம் விளையாடுனனா அந்த மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆயிடும் அவங்களோட பேச்சு அந் ந்த இதெல்லாம் கேட்டன அது நா உங்களோட வீடியோஸ் சின்ன வயச சு வீடியோஸ்லா நறைய இருக்கும் ஏதாது டென்ஷனா இருந்துச்சுன்னா அத பாப்ப இல்லன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அத பாத்தன்னா கொஞ்சோ காமெடி வீடியோஸ்லாம் பாத்தான எ மைண்ட்
செரிங்க தோழி இப்போ நா வந்து என்ன சொ சொல்ல வரனா இப்ப நம்மளுடைய வேலையா அதிகமா இருக்கிறதுனால தா நமக்கு ஒர்க் பிரஷர் ஆவுது அந்த வேலைய நம்ம பகுந்துகுறதுக்கு நம்மளுடைய கணவர் அவங்க கொஞ்சோ சப்போட் பண்ணாங்கன்னா எழுந்து நம்ம சமைக்கிறோ அல்ல ஒரு காய் கட் பண்ணி கொடுக்கறது ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பில் பண்ணி குடுக்கறது அப்றோ வந்து ஒரு டீ போட்டா பில்டர் பண்ணி வச்சுட்டு எடுத்து குடிங்கன்னு சொல்றது நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன வேல இப்ப நம்ம வீட் ட்ட பேருக்குறோனா அவங்க வந்து மாப் போட்டுறது அந்த மாரி சின்ன சின்ன வேல இப்ப நம்ம துணி துவைக்கிறோம் அவங்க அலசி காய வெக்கலாம் இல்ல அப்டி எடுத்து டிரயர் போடலாம் அந்த மாரி சின்ன சின்னதா அவங்களுடைய வேலையை பகிர்ந்துக்குனாவே நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது ரெண்டு பேரும் சேந்து செய்யற மாரி இருக்கும் அதனால நம்மளுக்கு ஒர்க் டென்ஷன் தெரியாது ரெண்டு பேரு ஒரு ஒரு ஆள் செய்யறது ரெ ரெண்டு பேர் செஞ்சா எவ்ளோ ஈஸி யா இருக்கும் அதனால அதா சொல்ற எல்லா ஹஸ்பண்டும் இத மாரி பகுந்துக்குனாங்கன்னா வேல டென்ஷன் இருக்காது நம்பளுக்கு டென்ஷனால முடி கொட்டுறது தலைவலி கேக்குறது ஆ இப்ப லேடிஸ பிளா லேட்டஸ்ட்டா பா தா லேடிஸ் ங்கா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க ம் அந்த மாரி இல்லாம நம்ம தவிர்க்லால
ஆ கரெட்டு தான் கரெட்டு டு தா நீங்க சொல்றது சரிதா இப்போ நான் ஏதாச்சு கொஞ்ச வேல செஞ்சிட்டு இருக்கும் போது சாப்பாடு கொன்டு போ பேய் எடுத்து பேய் வைக்கிறது எல்லா எங்க வீட்டுக்காரர் செய்வாரு
ம் ம்
இதெல்லா அவுங்களே செஞ்சுப்பாங்க சப்போஸ் நா நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்க அவர் லேட் டா வந்தாருன்னா அவரே போட்டு சாப்புறது அதெல்லா அவரே செஞ்சுப்பாரு மத்தபடி வேற எதுவும் செய்ய மாட் நறைய நா இல்லாதப்போ வீடு கொஞ்ச இதுவா இருந்துச்சுன்னா மே பி பெருக்க கூட செ செய்வாரு மத்த வேலல்லா செய்யமாட்டாரு உங்க வீட்டுக்காரரு
ஒண்ணு ரெண்டு செய்வாங்க
ம் ம்
அவங்க வேல டென்ஷன பொறுத் து செய்வாங்க ஆனா தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போறது ஆ அந்த மாரி வேலல்லாம் செய் செய்வாங்க பசங்கள கெளப்புவாங்க அதுவே து எனக்கு ரொம்ப பெரிய நிம்மதியா இருக்கூ அவங்களுக்கு நம்ப சமையல் செய்றனா அவுங்கள கெளப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுல்ல நம்ப சமையல முடிச்சுட் டு அதுக்கப்பறம் வந்து கலப் கலப்பணுனா டைம் ஆயிடும் அதனால நான் சம யல் செஞ்சு டிஃபன் பாக்ஸ் கட்டி வைக்குற வேல மட்டுதான் எ வேல அவுங்கள குளுப்பாட்டி விட்டு னா அவுங்க கெளம்பிடுவாங்க அவுங்க அவுங்க கழப்பி விட்டுருவாங்க டிரஸு ஷூவு பேகலா என்ன எடுத்து வெப் இருக்கணு டிஃபன் பக் சிப்ட் எடுத்து வெக்கணு எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க அதனால கொஞ்ச ப்ரஷரு அதிகமா இருக்கற மாருக்கு சீக்கிர அதுவு அது இல்லாம நம்ம கொஞ்ச லேட்டா போறோ ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டா அனுப்புறோ சொன்னா அதுக்கேத்தா மாரி லேட் இருந்தா பரவல்ல நம்போ எடுத் ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கெல்லா அனுப்பனும்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்மதா கொஞ்ச செரமம் பாக்காம முன்னாடியே எழுந்த து வேலய செஞ்சுட் நம்ம கொஞ்ச ஃப்ரீயா இருக்கலா பொறுமையா செய்யலா தடப் புடல்லா செய்யாம ஓடி ஓடி செய்யாம நம்ம பொறுமைய்யா செய்றா மாரி இருக்கு அதனால சொல்ல வர்ற ம் ரெண்டு பசங்க இருக்காங்க ம் செரிங்க தோழி ம் வேற என்ன நீங்க
இன்னக்கி எனக்கு அந்த சின்ன வயசு ல ஸ்கூல் படிக்கும்போதெல்லா நல்லா வரைவே டிராயி்ங்லா ரொம்ப இன்ட்ரஸ்ட் டு அ அப்டியே பாத்து வரையறா மாரி இருந்துச்சி இப்போ வந்து டச் வரையலா சும்மா இருக்ற டைம்ல நம்ம ஏதாச் சி வரைஞ்சி நம்ம ஏதாவது பண்ணலா அப்டின் ஒண்ணு வரையப் போனா இன்னொன்னு வந்துருது அது மாரி அப்றொ அதுக் இன்ட்ரஸ்ட் டே இல்லாம போய்டுது அது நல்லா இருந்ச்சி அப்டியே நல்லா வரையற டேலண்ட் சூப்பரா இருந்த்ச்ச அது அப்டியே கண்டினியூ பண்ணிருந்தா இதுவரைக்கு வரைஞ்சிட் அப்டி இருந்திருக்கலா அந்த ஸ்கூல் படிக்க டைம் வரைக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்றொமா போய்டுச்சி
ம் ம் ம்
நீங்க
எனக்கு வந்து அதிகமா செடிங்க வக்கிறது மரங்கள உருவாக்றது அதிகமா வீட்டுள்ளயே நம்ம வீட்டுள்ளயே என்னன செடில்லா ‌வெக் வக்க முடியுன்னு பாத்து யோசிச்சு வப்பே இப்போ நம்ப வந்து இந்த ஸ்னேக் ப்ளாண்ட் இருக்கு பாத்தீங்ளா ஸ்னேக் ப்ளாண்ட வந்து அ இப்போ ஆக்சிஜன் நம்மளுக்கு அதி அதிகமா தரு ஸ்னேக் பிளான்ட்டு அதுனால அத எப்டி என்னது ரூம்ல இவ்ளோ டெக் கிருஷ்ணா வெக்லா அந்த மாரில்லா பாத்து செட் பண்ணுவே. அப்றொ செடிங்கெல்லா கொஞ்சொ வச் செக்கா கீரைங்க அப்பறோ வந்து வெண்டைக்கா செடி கத் இப்பதா போ போட்ருக்கே ஆனா ப் கீரைல்லா ரெண்டு டூ ஆ ரெண்டு டைமு அறுத்துட்டே எடுத்து சமைச்சு பண்ட்டே நம்ம வந்து இயற் கையா எந்த மருந்தும் போடாம நம்பளே நம்பள செஞ்சு நம்பளால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்ருக்கே வீட்டு்ல இருக்குறோ நம்பளால முடியாதுன்னு எதுவு இல்லேல்ல ஏன்னா நம்மளால வந்து நம்ம கொழந்தைங்கள பாத்துக்கணு அப்டின் ட்ரு ஒரு இது இருக்கு ஆனா நம்மளால முடிஞ்சத நம்ம செஞ்சுக்கலானு சொல்ட்டு அது ரிஸ்
ம் ம் நா கூட இப்ப ஒரு ரீசண்டா ரெண்டு பூச்செடி மூணு பூச்செடி அப்பறோ ஒரே ஒரு செடி ஒதுக்கி
ம் ம்
போட்ருக்கோ எங்க மாமியார் யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்ட்டு கீரையோட வெதையெல்லா அதுல போட்ருக்காங்க
ம் ம்
பாக் போட்டாங்க நேத்துதா எல்லா
ம் ம் இங்கென மாடி தோட்டமா இல்லை கீழயா
மாடில மாடிலதா சின்ன சின்னதா தொட்டி வாங்கி சின்ன சின்னதா வச்சே மாடில எங்க மாமியாரோடது ஓன் வீடு தா
ம் ம் ம் சரிங்க தோழி மா மாடி ம் ம் ம்
கொய்யா மரோ அப்றோ நெறைய இருக்கு அதுக்கப்பமா அந்த பெருச்சாலியோட தொல்ல தாங்க முடில மண்ணு இருந்தாவே அதோட தொல்ல அ அது இருந்த ஒரே காரணத்துக்காக வீடு மொத்தோ ஆல்ட்ரேஷன் பண்ணி மொட்ட மாடில வீட கட்டி இப்ப மொட்ட வீட்டுக்கு மேல இன்னொரு மொட்ட மாடி போட வேண்டிய நெலமேல வந்துட்டு இப்ப கட்டி ருக்கோ ஒரே ஒரு பிக் ஸ்பேஸு வச்சு வேல
ம் ம்
ஆயிடுது அதுக்கு பயந்தே மண்ண வக்காம எங்க மாமனார் ஃபுல்லா வீ வீட இது கார் டேக்ஸி காருக்கு விடுவாங்கள கார் பார்க்கிங் அங்கயே போட்டு விட்டாரு வெளிய வரக்கூடாது அப்டின் சொல்ட்டு அதுனால தொட்டி வாங்கி மண்ணு கொஞ்ச கொஞ்சமா போட்டு டு நமக்கு தேவ தெரிய மட்டு நம்ம போட் வேண்டியது இன்னு வெக்கணுனு ஆச ஆச பாக்கலா மண்ணு இல்ல ஏன்னா இருந்த மண்ணல்லா நாங்க பண்டமே போய் பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்து தா மண்ணு வக்கணு ஒங்க வீட்ல ஒங்க வீட்லயு மண்ணெல்லா இருக்கா
போட்ருக்கோ இன்னக்கி வந்து ஒரு வேன் நாங்க வா வாட்டர் மெலன் வந்து சாப் ட்டு கீழ போட்டோ அதுவா மொளச் சு இன்னக்கி ஒரு ஒரு காய் அறு த்து வச்சட்டு போய்ருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கட் பண்ணி பாக்கலா அப்டின்னு நல்லா பெரிய காயா ரொம்ப பெருசுல்ல கொஞ்ச மீடியமானது ஒரு ஒன் கேஜி வரா அந்த மாரி இருக்கு அது அறுத்து எடுத்துனு வந்து வச்ட்டு போய்ருக்கு இருக்காங்க அதுலதா தெரியு
சேரிங்க சேரிங்க அது நமக்கு
தோழி மதியத்துக்கு என்ன உணவு ம்
சொல்லுவாங்கள அ எங்க மாமியார் வந்து அப்புற எறா வச்சிருந்தாங்க வந்து அ ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அப்புறோ முட்ட அவிச்சு அதிலே பெரட்டி சாப்புற மாரி முட்ட மட்டு அவிச்சு வச்சுருவாங்க ஏ பொண்ணுக்கு வந்து கொஞ்ச எரா எடுத்து எறா ஃப்ரை செஞ்சி கொடுத்தாம்ஞ்ச் ஏன்னா அவங்க வந்து கொழம்புல போட்டதோ அதிகமா விரும்பமாட் ஃப்ரை பண்ணி கொடுத்தா அதுக்கடுத்
உங்ககிட்ட பேசுறதுல ரொம் ம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து பேசலா தோழி நன்றி தோழி ம்